வணக்கம்
கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு ஆ ஆ சரிங்க தோழி சொல்லுங்க ஆ பண்ணுவே தோழி
வந்து நான்வெஜ்ல இதெல்லா செய்ய தெரியு எனக்கு பிரியாணி மட்டு சமைக்க தெரியாது தோழி எங்களுக்கு எதா தெரிஞ்சா கொஞ்சோ டிப்ஸ் கொடுங்களே
இதோ கண்டிப்பா தோழி சொல்லி தரே என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிரியாணி ஏ வீட்ல எல்லாருமே சாப்பிடுவாங்க நா சமைக்கிறத சாப் டுவாங்க ஒரு பங்க்ஷன்னா கூட நாங்க ஒரு ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா போட்டு செய்வே ஆனா எல்லாரு விரும்பிதா சாப்டுவாங்கா நா அந்த மெத்தேடு வேணா சொல்றே உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த இது கேக்க எது இருந்துன்னா நீங்க அத ஃபாலோ பண்ணி செய்யுங்க தோழி அ உ எதோ தோழி ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறோ அப்படின்னா தோழி ஒரு ஆச் அரப்படி முக்கா படி போட்டு செய்யலா தோழி நம்ம அரிசியு அதோட தண்ணியயு கரெக்டா எடுத்துட்டோன்னா தோழி அ ஓரளவுக்கு சாத வந்து நல்லா வந்துருங் தோழி பாத்தீங்கன்னா
அப்ப தோழி
ஓ இஞ்சி பூண்டு இரண்டையு தனி தனியா அரச்சு வச்சுக்கோங்க தோழி
ம்
ம் பலாரி இருக்குல்ல தோழி அத நல்லா பொடி பொடியா நீல வாக்குல ஒரு காக்கிலோ போல வெட்டி வெச்சுக்கணு தோழி தக்காளி பழத்தையு அதே மாரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணு தோழி புதினா கருவோபுள கொத்தமழி அத கொஞ்சோ கழுவி எடுத்து வச்சுக்கணு தோழி நா பேசற்து கேக்குதா உங்ளுக்கு ஆ சரிங்க தளே அம் சரிங்க தோழி இப்ப இதல்லா எடுத்து வச்சிக்கிட்டு தோழி அ இஞ்சி பூண்டு பெ மொதல்ல எண்ணய ஊத்தி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ண ஊ துனோனா தோழி அதுல ஒருஸ் பூன் வந்து நெய்யி ஊத் திக்கினு தோழி வந்து நெய்யி ஊத்திக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டு ஃபஸ்ட்டு போட்ற்ணு தோழி அடுத்தது பட்ட கிராம் பாக்கெ ஏ வானலி அடுப்பு வக்கிறோல்ல நம்ம பிரியாணி செய்ற பாத்தரோ ஒக்குல தோழி நீங்க குக்கு ஆ சொல்லுங்க தோழி
ஆமா அதுல எண்ண ஊத்தி கொஞ்ச நெய் ஊத்தணு
ஆமா தோழி அதாவுது சிக்கன் பிரியாணி செஞ்சீங்கன்னா எண் ண்ணயு அ நெய்யு விட்டு விட்டு வருதா சிக்னல் உள்ள இல்லல் பெருக்கு தோழி அப்டி பேசிட்டே இருங்க நா சிக்னல் கேக்குதா இப்ப சிக்னல் கேக்க்குதா உங்ளுக் எடுக்குதா
அ கேக்குது சொல்லுங்க தோழி
செரி ஓகே சிக்னல் இல்ல அதனால்தா அந்த எடத்த உட்டு இப்ப நவுந்துட்ட அ இப்ப சொல்றோ தோழி அ ஒரு இப்ப நீங்க வந்து குக்கர்ல செய்றீங்னா அது வேற மெத்தேடு தோழி பாத்தரத்த வச்சு தம்முள போட்டீங்கனா அது வேற மொறைல செய்ணு தோழி வந்து
தம்ல போட்ற முறய சொல்லுங்க தோழி
அ சரிங்க தோழி இப்ப அடுப்ல பாத்தரத்த எடுத்து வச்சுருங்க எண்ணய ஊத்துங்க நல்லா காஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்ட கிராம் போட்டுங்க தோழி நல்லா வதக்கி உ டுருங்க
ம்
அதுக்கப்புற பாத்தீங்கன்னா வெங்காயோ போடுங்க அது வந்து நல்லா பொன்னிரமா வதக்கணு தோழி வந்து பொன்னிரமா வதக்குனதுக்கு அப்புற தக்காளி போடணு
சரிங்க தோழி
ம் தக்காளி போட்டதுக்கு அப்பறமா நம்ம என்ன பண்லா இப்ப சிக்கன் போட் பிரியாணியாந்தா சிக்கன எடுத்து அடுத்தது போட்ரணு தோழி
சரிங்க தோழி
அதுக்கப்புற புதினா கருவேப்புல கொத்தமல்லி இது கொஞ்சமா எடுத்து போட்டா போது தோழி
செரிங்க தோழி
இத கொஞ்ச நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ அதுல வந்து மசாலா போட்ணு தோழி நம்ம கடைல விக்கக் கூடிய பிரியாணி மசாலா இருக்குல்ல தோழி
ஆமா
அது அது சிக்கன் மசாலா இது ரெண்டையு போட்டுட்டு தோழி நம்ம வீட்ல வந்து கொஞ்சமா மெழகு கொஞ்சொ ஜீரகோ இது ரெண்டையு அம்மிக்கல்ல வெச்சு அரச்சு கொஞ்ச பவுடரானதுக்கு அப்புறோ எடுத்து அந்த மசாலாவையு அதுல போட்னோ தோழி ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெசறிட்டு இப்ப ஒரு டம்ளர் அரிசி போட்டோனா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தனோ தோழி நீங்க ஒரு படி போட்டீங்கன்னா ரெண்டு படி தண்ணி ஊத்தணு தோழி இப்ப ரெண்டு டம்ளர் இப்ப ஒரு டம்ளர் அரிசி போட்ரோன்னு வச்சுக்கங்க ரெண்டு டம்ளர் தண்ணிய நா ஊத்திடுவே தோழி இ தண்ணி ஊத்துற் துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் தயிர் சேத்துக்கணு மெயினா மு க்கியமான தொழில் நிஜோ வந்து தயிரு சேத்துட்டு ஆமா வதக் ஆமா தோழி அந்த சிக்கன்ல தயிர போட்டுட்டு கொஞ்சொ வதக்கிட்டு அதுக்கப்பறோ ஒரு டம்ளர் அரிச் னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு தோழி கொதி வரணு தோழி கொதி வந்தோனே நம்ம ஒரு டம்ளர் அரசி இருக்குல்ல தோழி அத கழுவி தண்ணி எல்லா வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாம அந்த அரிசிய அப்டியே எடுத்து ஊத்திட்டு உப்பு சேத்துருங்க தோழி உப்பு சேத்ததுக்கு அப்பறோ வந்து கொஞ்ச தண்ணி வச்சதுல தோழி அப்ப எடுத்து என்னா பண்ணணுனா நம்ம வந்து ஒரு கிண்டு கிண்டி உட்னு தோழி கேக்குதா நா உங்களுக்கு பேசுறது
கேக்குது கேக்குது
ஆ ஒரு கிண்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு தோழி அடுப்ப நல்லா கொறச்சு சிம்ல வெச்சிட்டு அந்த பாத்திர த்த தூக்கி கீழே வெச்சுட்டு ஒரு தோச தவாவ தூக்கி மேல வெச்சிரனோ தோழி அடுப்பு மேல அதுக்கு மேல இந்த நம்ம பிரியாணி செஞ்ச பாத்தரோ இருக்குல்ல தோழி அத தூக்கி மேல வெச்சு அந்த பாத்திரத்த மூடிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு நல்ல வெயிட்டான பாத் தரமோ இல்லனா இந்த புடிக்கல்லுன்னு சொல்லூவோமில்லையா நம்ம இஞ்சி பூண்டு நசுக்குற கல்லு அத தூக்கி வெச்சுட்டு தோழி ஒரு இருவது நிமிஷொ நீங்க வந்து தம்ள உட்ரணு தோழி எடுக்கவே கூடாது அத
அடுப்ப சிம்முல வெச்சு அடுப்புல சிம்முல வெச்சிங்களா
ஆமா லோ சிம்ல வெச்சிட்டு தா நம்ம இத தூக்கி வைக்கணு தோச கல்லு தோச கல்ல தூக்கி வெச்சுட்டு அதுக்கு மேல பாத்தரத்த வெச்சிட்டு அது மேல மூடி போட்டு வெயிட்டு பாத் ரோ வைக்கனோ தோழி
ஓகே அப்ப அந்த தண்ணி கொதிச்சி வெளியலா வராதா
ஆ வெளியே வராது அதுலதா வந்து அந்த ரைஸ் ஃபுல்லாவே வேகு தோழி வந்து பாத்தீங்கன்னா
ஓகே
ஃபுல்லா வெச்சி இருவது நிமிஷோ கரெக்ட்டா இருவது நிமிஷோ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாத்தரத்த நவுத்திட்டு கொஞ்சமா நீங்க கொ த்தமல்லி தழையு நெய்யு போட்டுட்டு ஒரு ஒரு லைட்டா அந்த பிரியாணி எல்லா எப்டி கிண்டுவாங்கல்ல தோழி அரிசி உடையாம இருக்கணுனு அந்த மாரி பாத்திர கிண்டி விட்டுட்டு எறக்கிட்டீங்கன்னா செம்மையா இருக்கோ இது எனக்கு ஒரு என்னுடைய தோழி வந்து ஒரு முஸ்லிம் அவுங்கதா இ து இந்த முற வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தோழி
கே
ஆ அந்த இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே எங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து புடிக்கு கட பிரியாணி அ வீட்ல செய்ய தா எ வீட்ல எல்லாருமே புடிக்கு தோழி ஏ நா செய்யதுல வந்து எனக்கு வந்து இந்தந்த கவுச்ச வாசங்கறது வாடையே வராது ஒரு ஒரு நாளு வந்ததே கெடையாது தோழி வந்து
நானு இவ்ளோ நாள் நம்ம சமைச்சிருக்கே நானு செஞ்சிருக்கிறே எனக்கு அந்த மாரி கவிச்சி வாச வந்ததில்ல ஆனா அவுங்க வீட்ல அத சாப்படும் போது மட்டுந்தா எனக்கு அப்டியே கொமட்டிருச்சு
ஓ ஓ ஓச்
ஏன்னா பச்ச வாசனை வந்துச்சுன்னா பச்சைக்கரிய சாப்புற மாரி ஒரு ஃபீல் இருக்கு
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா
அதனால வந்து எனக்கு கொஞ்சோ ஆ இது வரைக்கு நா செஞ்சதுல எனக்கு இந்த மாரி பச்ச வாசன எதுவுமே வந்து இதா ஆனதுல்ல
ஆ ஆ ஓகோ ம் ம் ம்
ஆனா அவங்க வீட்ல சாப்டும் போதா ஏன்னா அவங்கல்லா மசாலா எது சாப்ட மாட்டாங்க இப்போ நீங்க பிரியாணி மெத்தட் சொன்னீங்கிள்ள சிஸ்டர் சொன்னீங்கல்ல தோழி சோ இதே அவங்க வந்து பா பாத்தீங்கன்னா பிரியாணி செய்வாங்க தம் பிரியாணி தா ஆனா எனக்கு அது வந்து நெறைய சொல்லி குடுத் பாத்தாங்க நா அத செய்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அத நா செய்யவு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா லேயர் பிரியாணி
ஓ ஓ ஓ சொல்லுங்க தோழி அது எப்டி அ எப்டின்னு சொல்லுங்க நானு பாக்குறே எப்டி
ஆ சின்ன வெ பெரிய வெங்காயோ இருக்கு பாத்தீங்களா அந்த வெங்காயத் ல நல்லா நெறைய ப்ப அப்டியே ஸ்லைஸ் ஸ்லைஸா நீட்ட வா அப்டியே கட் பண்ணி நெறைய வெங்காயோ எடுத்துட்டு அத வந்து து எண்ணெய்ல ஃரை பண்ணணு
ஆமா தோழி ஆ சொல்லுங்க
எண்ணெய்ல நல்லா கருகுற மாரி வரு பாருங்க நல்லா பொன்னேரமா அந்த மாரி வரம்போது அந்த பாத்திரத்துல வேற பாத்திரத்துல அந்த என்னே அந்த வ வெங்காயத்த வந்து நம்ம எடுத்து வச்சிறணு
ஓ செரிங்க தோழி
எடுத்து வச்சுட்டு தனியா ஒரு பவுல்ல வந்து ச ரைச வேக வைக்கணு
ஓ ம் ம்
தனியா ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம ரைஸ் அரிசி போட்டுருக்குறோ அப்டினா நம்ம அது வந்து அந்த அரிசி அவங்க வடிச்சிர்றாங்க சோ நம் நம்ம வந்து நீங்க வந்து அப்டியே தம் குடுத்ததுனால தண்ணி அளவு அளவு வச்சு எடுத்தோ ஆனா இவங்க வந்து வடிச்சிர்றாங்க அதனால வந் து அளவு தண்ணிக்கு அளவு தேவையில்ல அளவு தேவையில்ல அப்டிங்கும்போது நீங்க அந்த தன்னி அரிசியில ஒரு பட்ட ஒரு லவங்கொ அந்த ஸ்டார் பூ இருக்கு பாத்திங்களா அது ஒரு பிரியாணி எல
ஆ
அப்பறோ வந்து
ஏலக்கா போடுவாங்கன்னு நெனைக்கிறே தோழா ஏலக்காய் ஆ
இத எல்லாத்தையுமே அந்த அரிசியிலேயே வந்து வேக விட்டுறாங்க அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா அர வேக்காடா வரும் பாருங்க புல்லா எப்பயு பாயில் ஆ காம அறது அற அரிசியா இருக்கு பாருங்க அர அரிசியா இருக்கும்போது அந்த அந்த அந்த சாதத்த அப்டி வடிச்சு எடுத்துக்குறாங்க
ஓ ஓ ம்
வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்பறோ வந்து ஆ தனியா ஒரு இது பண்றாங்க க்ரேவி பண்றாங்க எப்டி க்ரேவி பண்றாங்கனா வெங்காயோ தக்காளி புதினா சிக்கன் சிஞ்சி பூண்டு பேஸ் டு சோ எல்லா நல்லா வதக்கிறாங்க வதக்கிட்டு அதுக்கு மசாலா சில்லி இது பிரியாணி மசாலா அதெல்லா எதும் போட மாட்டாங்க வெறு சில்லி பவுடர் மட்டுதா ஆமா சில்லி பவுடரு ஆனா அது இது வந்து பாத்தீனா ஹைதராபாத் ஸ்டைலு ஆ வெறு சில்லி பவுடர் இப்ப அ வுங்கது அவுங்க இதுலே ஆட் பண்றத நம்ம சைடுல பண்றதா இருந்துச்சுனா அந்த சில்லி பவுடரு கூடயே நம்ம கரம் மசாலா தனியா பவுட்ரு சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோ
ஓ செரிங்க தோழி இதுல எனக்கு ஒரே ஒரு ஸ் சந்தேகோ வந்து என்னனா நீங்க சாதாரண இந்த டுவென்டி ஃபோர் கேரட்டு அரிசி யூஸ் பண்ணுவீங்களா பாஸ்மதி ரைஸ்சு பண்ணுவீங்களா தோழி
நார்மல் ரைஸு யூஸ் பண்றாங்க பாஸ்மதியு யூஸ் பண்றாங்க
செரிங்க தோழி
பட் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து புடிக்காது ஏனா அவுங்க அவுங்களோட குக்கிங் ஸ்டைல் எனக்கு புடிக்காது இல்லையா அதனால வந்து நார்மல் ரைஸ்னா சுத்தமா எனக்கு உள்ளயே எறங்காது அப்ப நா சாப்ட மாட் டிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காக பாசுமதில வாங்கி அவுங்க செய்றது ஆமா
பேசாதிங்க தோழி
அப்ப வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எல்லா எடுத்துட்டு மஸ் மசாலா அதுல கர்டு அதும் எப்டி அந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஆ ம் சிக்கன வந்து அந்த மசாலால கை கே இல்லையே அப்டியே பாயில் பண்றதுக்கு முன்னாடியே பச்சக்கறில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பறோ வந்து இ து தயிரு சில்லி பவுடரு நெய் நெறைய ஊத்தி நல்லா அந்த இதுல காவி கைலேயே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருறாங்க உப்பெல்லா போட்டு
செரிங்க தோழி
உப்பெல்லா போட்டு அத அப்டியே ஊற வச்சுட்டு ஒரு அது அது ஒரு கா மண் நேரோ ஊறிருது ஊறுனதுக்கு அப்பறோ இந்த வெங்காய தக் காளி எல்லாத்தையு நல்லா வதக்கிட்டு பச்ச மொளகா எல்லா போட்டு நல்லா வதக்குறாங்
கது
த்துனதுக்கு அப்பறோ அந்த சிக்கன் வந்து பி எல்லா மசாலால்லா போட்டு ஊற வச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மசாலாவ எடுத்து அந்த இதுக்குள்ள பா வெங்காய தக்காளி குள்ள உள்ள போட்டு அத அப்டியே சிம்முலயே வேக வக்கிறாங்க
செரிங்க தோழி செரிங்க தோழி
அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்ல ஏ வே சிம்ல வேக வக்கி போது மூடி போட்டு வேகாம அப்டியே வேக வக்கிறாங்க ஏனா மூடி போட்டு வேகு போது அந்த இதுக்குள்ள வந்து தண்ணி வருமா இப்போ நம்ம நம்ம மூடி வச்சு வேக வக்க போது அந்த ஆவியில வந்து பாத்தீங்னா அதுல இருக்கற உள்ள இருக்கற தண்ணி வரு பாருங்க அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாதா அதுக்காக மூடி போடாமயே அந்த சிக்கன அப் அப்படியே அந்த நெய்யிலேயே எண்ணெய்லயே வேக வைப்பாங்க
ஓஹோ ஓ ஓ
சோ நல்லா வேக வச்சு வச்சதுக்கு அப்பறோ அதுல எல்லாமே ஆட் பண்ணிருவாங்க பட்ட புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க சோ எல்லாம் ஆட் பண்ணி வெந்து எடுத் த்துட்டு தனித்தனியா எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு பாத்தரம் ஒண்ணு எடுத்துக்குவாங்க பா மறுபடியு வைக்கிறதுக்கு அடுப்புல வைக்கிறதுக்கு
ம் ம்
அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா அ ரைஸு
செகண்ட் ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆ இது கிரேவி அப்பறோ அடுத்த ஒரு ஆமா அடுத்த ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா ரைஸு
ஆ சரிங்க தோழி
ஆமா அடுத்த ஒரு லேயர் பா த்திங்கன்னா கிரேவி அப்பறோ ரைஸு அப்பறோ கிரேவி இப்டியே வச்சுட்டு கடைசியா மேல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த ரைஸோட எல்லாமே எல்லா கிரேவி எல்லா வச்சுட்டு ரைஸ் எல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த அந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சோம்ல
ஆமா தோழி
பதினோரு நிமிஷோ ஆயிடுச்சி நா கட் பண்ணி உங்களுக்கு நா மறுபடி அழைக்கிறே தோழி
சேரி ஓகே தோழி நன்றி தோழி